அ வண்க்கம்
எப்டி தோழிருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க தோழி சாப்டீங்களா
ஆதா ஆமா சாப்ட்ட நீங்க
ஆ சாப்ட்ட தோழி என்ன சாப்டீங்க
ந நா இன்னைக்கு வந்து நா ஆ கார கொழும்பு அதுக்கப்புற வந்து வெண்டக்கா ஃப்ரை நீங்க
நா வந்து சாம்பார் முருங்கா சாம்பாரு கருணக்கழங்கு ஃப்ரை
அப்டிங்களா நீ நீங்க குக்கிங் பண்ணீங்ளா இல்ல எப்டி
ஆ நா தா குக் நா தா எப்பவுமே குக் பண்ணுவ இப்ப வந்து எனக்கு டெலிவரி ஆயிருக்கு அதனால என்னால இப்ப அம்மா வீட்ல இருக் க்கிறனால அம்மா பண்ணிக்கிறாங்க மத்த டைம் மாமியார் வீட்ல எப்பமே நா தா குக் ம் மூண் வேலையு சமைக்கனு அங்கன்னா
ஆ நா இங் ம் எ எங்க வீட்ல நா நானா சமைக்கிற ஆக்சுவலி இன்னைக்கு பொண்ணு ஃபஸ்ட் டே ஸ்கூல் போறா சோ அதுதா வந்து அதுதா வந்து இன்னைக்கு எங் மாமியார் செஞ்சாங்க
சரி சரி நா எங்க மாமியாரல்லா எதுவு செய்ய மாட்டாங்க அப்டினா எப்பமே நாதா காலைல டிஃபன் கூட நாதா செய்யணு எ ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பேக் பண்ண கூட நா தா சீக்கிரமா எந்திருச்சு அவருக்கு லன்ச் பேக் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்டு ரெடி பண்ணிட்டு டீ காஃபி கூட போணு அவர் கிளம்புறதுக்குள்ள எல்லாமே முடிச்சு குடுக்கணு எங்க மாமா எதுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வேணா அந்த கடைக்கி போயிட்டு வராங்கள அவ்ளதா மத்தபடி எதுமே பண்ண மாட்டாங்க
ம் ம் அப்டிங்ளா இங்க அப்டி இல்ல எங் என்னோட மாமி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க என்க்கு செரின் ம் அ டிஃபன் நா செஞ்சுட்டே நா டிஃபன் நா செஞ்சிட்டா அவுங்க வந்து குக்கிங் பண்ணிடுவாங்க அப்டி நா குக்கிங் பண் அப் அப்டி நா வந்து டிஃபனு லஞச்சு நா செய்றே நாங்க எப்டின்னா ஆஃப்டர்னுன்ல செய்ய மாட்டோ மார்னிங் எ ஹஸ்பண்ட் லன்ச் பண்றோப்போ ஆ ஆஃப்டர்ன் எங்களுக்கு சேத்த மாரி நா ங்களு செத்தே பண்ணுவோ அப்டி பண்றோப்போ எங்க மாமி என்ன பண்ணுவாங்க கட் பண்ணிக்குடுப் த்துருவாங்க அதுக்கேத்த மாரி நா நின்னு டிப்பனாவு இருக்கட்டு அண்ட் தென் லன்ச் டு எல்லா அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நானேந்து சமச்சிருப்பே கீழ உக்காந்து எல்லா கட் பண்ணி குடுத்துருவாங்க சோ அதெல்லா நம்ம கம்பெனி கால் செஞ்சுருவோ அதுக்கப்பற நா வந்து இங்க அதுக்கப்பறமான வேல எனக்கு இருக்கு பாத்ரம் கழுவுறது பெருக்றது
ம் ஆமா எனக்கு அப்டிதா தோழி ஏ டு செட் நா தா செய்யணு அவுங்க எதுமே கட் பண்ணி குடுக்க மாட்டாங்க நானா வாண்டட்ட போய் இத கொஞ்சோ கட் பண்ணி குடுங்க
ரொம்ப ஏஜ்ஜுடா அவுங்க உ உங்களோட மாமிய
ரொம்ம்ம்ம்ப ஏஜ் இல்ல ஏஜ் அவ்ளதா
அப்டியா என்ன ஒரு அதே அந் அதே அந்த வயசுதா என் என்னோட மாமியாருக்கு
எதுமே அவுங்க பண்ண மாட்டாங்க முடில கடைக்கி போய் அது என்னன்னு எனக் எனக்கு தெரியல எதுமே நானா போய் சொல்ணு ஏனா இது கொஞ்சோ கட் பண்ணி குடுங்க எனக்கு முடியல அப்டின்னு சொன்னா மட்டுந் டைம் ஆகுது எனக்கு கால்லா வலிக்குது அப்டின்னு சொன்ன மட்டுந்தா கட் பண்ணி தருவாங்க தவிர
அப்ப நீங்க ஆறு மணிக்கி நீங்க மட்டுந்தா செய்யணுன்னா அப்ப நீங்க ஆறு
ஆமா நைட்டுக்கே நை இப்போ நா நைட்டுக்கே பிளான் பண்ணிடுவே கால்ல என்ன செய்யணுன்னு அது மாதிரி வெஜிடபிள்ஸ் சாதம் காய்கறில்லா கட் பண்ணி ஃப்ட்ஜில வச்சிடுவே
ம் ம் ம் ம் ம் ம்
டென் ஓ கிளாக் தா கெளம்புவாரு ஆபிஸ்கா அதானே டென் ஓ கிளாக் அது எனக் கரெக்ட் டைம்மா இருக்கு ஒரு சீக்க சீக்கிமா எந்திரிச்சோடனா ஒன்னத்துல வந்து பால் காய்ச்சு வச்சுடுவே சாத வச்சுடுவே நா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வர வரைக்கு ரெண்டுமே கரெக்ட்டா இருக்கு
ம் ம்
பண்ணிட்டே இருக்கே சீக்கர சீக்கரமா இப்போதா டெலிவரி டெலிவரி ஆயிருக்குன்னு இப்போ அம்மா வீட்ல ரெஸ்ட்டில இருக்கே
இப்ப அவுங்கதானே பண்றாங்க இப்ப பண்ணுவாங்கல்லமா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ சும்மா சோற் எத்துவா சோற் வேண் டால்கொச் மியக்கம்